ஹலோ
ஆ வணக்கம்ங்க
உம் ஆ கேக்குதுங் தோழா
அந்த டிஷ்ஷு எப்டி இருக்குன்னு கொஞ்சோ சொல்லுங்க
செரிங்க தோழா அது வந்து சட்னி வந்து ஒச்சகலை சட்னினு சொல்றாங்க தேங்கா சட்னி அது தேங்கா வந்து மிக்ஸி ஜார்ல ஒரு மூனு கொஞ்சோ மூனு துண்டு தேங்கா அந்த மாரி வெச்சுக்கலா நம்ம ஆள்கு குவான்டிட்டிக்கு மா தகுந்தா பால் தா எத்தன பேர் சாப்டுமோ அத்தன மாதிரி இப்ப நீங்க ஒரு ஆள்தா இருக்கீங்க அப்டின்னா கொஞ்சோ ஒரு ரெண்டு துண்டு போது தேங்கா தேங்கா ஒரு ரெண்டு துண்டு வர மொளகா இல்லன்னா பச்ச மொளகா அது ஒரு ஒரு ரெண்டு அது மேல ரெண்டு அதுக்கப்றோ வந்து ஒடச்ச கல்ல இருக் இருக்குங்ளா ஒடச்ச கல்ல கொஞ்சோ எடுத்து போட்டு
அது ஒடிச்ச கல்ல எப்டி அது வந்து ஒரு பாக்கெட்டா ஒரு அம்பது கிராம இல்ல
போட்டுக்கங்க ஒரு அம்பது கிராம் கம்மியாவே போட்டுக்கங்க ஒரு ஆளுக்குனா அம்பது கிராமுக்கு கம்மியாவே போட்டுக்கலா
உம்
ஒரு ரெண்டு பேர் மூனு பேருனா அம்பது கிராம் ஓகே அது போட்டு அதுக்கப்ப அப்பறோ உப்பு கொஞ்சோ கல்லுப்பு போட்ட நல்லா இருக்கு கல்லுப்பு கொஞ்சோ போட்டுக்கோங்க கருவேப்ல அதுக்கப்றோ இஞ்சி ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதுவரையு போட்டு மிக்சியில கொஞ்சோ நல்ல மய மயனு அரச்சிக்கோங்க அரச்சு எடுத்து வேற பாத்திரத்ல மாத்தி வச்சுட்டு அதுக்கப்பறோ வந்து நம்ம தாளிப்பு கொற்றம் இது இருக்கு பாத்தீங்ளா வடசட்டி ஒன்னு சின்னதா அதுல போட்டா நல்லா இருக்கு பா அப்டி இல்லையே கடாயிலல செய்யறந்தாலா பண்ணிக்கலா வாநிலில வச்சு கூட நம்ம வச்சுட்டுஓண்டிய எண்ணெ ஊத்திட்டு அதுல கொஞ்சோ கடுகு போட்டுட்டு அப்புறோ வந்து உளுந்து இருக்கு பாத்தீங்களா உளுந்து ஒரு ரெண்டு போட்டுக்கோங்க அது போட்டுட்டு அந்த தாலிப்ப எடுத்து நம்ம அந்த சட்டினியில ஊத்திக்கணு சட்னிய எடு த்து கடாயில ஊத்தக்கூடாது ஓகேங்களா இல்லன்னா அப்ப சட்னி வந்து கெட்டு போனா மாரி ஆயிடு கொஞ்ச நேரத்துலயே
ஆ ஆ ஆ
அது கார சட்னின்னா அந்த மாதிரி பண்ணலா ஒச்சக்கல சட்னின்ற போது அந்த நம்ம அரைச்சு வச்சிக்கிற பாத்திரத்துல எடுத்து ஊ த்திக்கணு அந்த வானையில எடுத்து
ஓகே ஓகே ஓகேங்க
சட்னி அவ்வளோதா ரெடி
அவ்வளோதா ப வேற ஏதாச்சு உங்களுக்கு எக்ஸ் ரைஸ் எல்லா உங்களுக்கு பண்ண தெரியமா ட்ரெஸ்சு
எக்ரைசா எக்ரைஸ்க் வந்து து ஒரு எத்தன பேர் சாப்பற மாதிரி கேக்குறீங்க தோழா
ஏன்னா நீங்க என்னன்னா ஆ ப்ராசஸ் மட்டு என்ன எப்டி ஃபஸ்ட்டு இது போட்டோன்ன செய்து அந்த மாதிரி எங்க இதெல்லா பண்ணனு அப்டின்னு எனக்கு சொல்லி கொடுத்தீங்கனாலே அதுக்க அப்புறமா ஒரு ஆளா ரெண்டு ஆளா அதுக்கு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப் ப்பா அதுக்கு நம்ம என்னன்ன பிரிச்பாப்போ ஒம்போது இந்த மட்டேங்குது
செயருத்துக்கு வந்து சிக் மம் இது வச்சு ஃபிரைட் ரைஸ் தானே சொன்னீங்க எக் ரைஸ் எக் ரைஸ்க்கு வந்து எக் து எடுத்து வச்சுக்கோங்க தோழா அதுக்கப்புறோ வந்து அ ஆனியன் வெங்காயோ இருக்கு பார்த்தீங்களா வெங்காயோ திரும்ப கட் பண்ணிக்கங்க ஒரு வெங்காயோ எடுத்துரு கட் பண்ணு பொடிசா கட் பண்ணி வச்சிக்கங்க எண்ணய ஊத்திட்டு அப்புறோ வந்து அதுக்கு வந்து கடுகெல்லா போடத்தேவல்ல எக்ரைஸ்க்கு வந்து இது வந்து வா ஒங்காயோ எடுத்து போட்டுட்டு ஒரு சும்மா ஒர் கொத்தமல்லி அந்த மாரி இல்லன்னா கருவப்பல அது போட்டுக்கலா நல்லா வதக்கிட் ட்டு நல்லா பொன்னிறமா வரு வர வதக்கிட்டு அதுக்கப்புறோ வந்து இஞ்சி பூண்டு பேஸ் ச்சிக் பாத்தீங்களா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலா
இஞ்சி பூண்டு பேஸ்ட்ட போட்டுக்கிட்டு பஸ்ட் அதாது என்னான பஸ்ட் எண்ணெ ஊத்திட்டு அதுக்கப்பறமா ஆனியன் கட் பண்ணி போட்டு அதுக்கப்பறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்ட்
னிங்கன்னா
காலைல இல்ல நார்மலாவே எனக்கு ஓகே
இது மாரினா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா எண்ண த்லுல்ற வரையு வதக்கணு
அதாவது அந்த அந்த ஆனியன் வந்து ப்ரவுன் ல்ல ஆகுற வரைக்கு நம்ம வதக்கணு ஆ ஆ
மெல்லும் போது அந்த ஒரு மாதிரி இல்லாம இருக்கு நம்ம வாயில தட்டுப்படாம இருக்கு அந்த மாரி நல்லா வதக்கிட் ட்டு அதுக்கப்புறோ வந்து நம்ம இதுவு இருக்கு பாத்தீங்களா நார்மலா நம்ம வீட்ல செய்ற மாரி த்ன்னா சிக்கன் இந்த வரமிளகாத்தூள் இருக்கு பாத்தீங்களா செகப்பு மொளகாத்தூள்ன்னு சொல்லுவோ பாருங்க சில்லி பவுடர்ன்னு சொல்லுவோல்ல அது கொஞ்சோ போட்டுக்கலா அப்பிடி இல்ல எனக்கு அது ஒத் ஒத்துக்காதுன்னா வீட்டு கொழம்பு மிளகாத்தூளே போட்டுக்கலா அந்த அந்த தூள் கொஞ்ச போட்டுட் டு நல்லா ஃப்ரை பண்ட்டு முட்ட ஒடைச்சு ஊத்திட்டு அதுல கொஞ்ச உப்பு போட்டு நல்லா கெளறி விட்டுட்டு நம்ம சிக்கன் ரைஸ் மசாலா அந்த அந்த ஃப்ரைட் ரைஸ் மசாலா கடைல வாங்கினு வந்து போட்றதா இருந்தாலு போட்டுக்கலா ஆப்பிமா இருக்கு பாத்தீங்களா அது வாங்கினு வந்து போட்றதா இருந்தாலு போட்டுக்கலா இல்ல எனக்கு அதெல்லா ஒடம்ப் க்கு சேராது அது வந்து போட்றதா இருந்தா கூடோ அந்த ஃப்ரைட் ரைஸ் மசாலா வந்து சாப்பாடுலா கெளறிட்டு அதுக்கப்புறோ போடணு
ஓ அப்பதா வந்து அந்த சாப்பாட்ல ஒட்டு
அத எண்ணைல எல்லா போட்ற கூடாது அத அந்த முட்டலா ஊத்தி நம் சொன்னதெல்லா செஞ்சுட்டு சாப்பாடு நல்லா கெளறிட் டு அதுக்கப்றோ வந்து அந்த மசாலா வந்து அது மேல போட்டு நல்லா கெளறிட்டு ஒரு டூ மினிட்ஸ் மூ மூடி வெச்சர்ணு இல்ல அப்டியே கூட க்கலா அந்த சாப்பாடு மேல அப்டியே வெச்சிட்ருந்தீங்கனா கொஞ்ச நேரத்தில அது ரெடி ஆயிடு இதுதா சிக்கன் ஆச்ச இது முட்ட சாதோ செய்றதுக்கான இது இல்லனா கேரட் பீன்ஸு அந்த மாரல்லா போட்டு செய்வன்னா அது கொஞ்சோ வதங்கற வர கொஞ்ச நம்ம வெயிட் பண்ணணு கொடமெளகா அது எல்லா போட்டு ம் அதெல்லா
இன்னொன்னு எனக்கு இது நா நீங்க சொன்னத நா சொல்றே அது என்னென்ன தவறெல்லா இருக் குன்னு நீங்க திருத்திக்கிங்க சொல்லுங்க என்னன்னா ஃபஸ்ட்டு எண்ண வச் சிட்டு அதுக்குள்ள வெங்காயோ கட் பண்ணி அத போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா இந்த ப்ரௌன் ஆகுற வரைக்கு நல்லா கிண்டி விட்டுட்டு
ம் நீங்க வந்து வங்காயோ வந்து நல்லா ப்ரௌன் ஆயிட்டு க்க அப்புறோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போனு ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நம்ம ப்ரேன்னாவரை வெயிட் பண்ண வைங்களா தீஞ்சிரு
ஓ ஓகே ஓக் கே கே கே அப்போ பஸ்ட்டு நம்ம வங்காயத்த மட்டு நம்ம ஆ அதுக்குள்ள நம்ம கரவேப்பிள்ள ஆட் பண்ணி கூடோ இதுப்
ஆ கருவேப்புள்ள போலா அல்ல வந்து இதுவு அர ச்சி கூட எதாச்சி இந்த கொத்தமல்லி இந்த கருவேப்பில்ல அதல்லா இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் வந்து மேக்சிமம் வந்து ஆண்கள் வந்து சாப்பிட மாட்டாங்க புரியுதுங்களா அத அரச்சி ஊத்தி கூட நம்ம ஸ் செய்யலா அதல இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரக்கிற பாத்தீங்களா அப்போ அ இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூடவே இந்த கருவேப்பில கொத்தமல்லி அதெல்லா கூட கூட அரைச்சி வச்சிக்கலா அது போட்டாலு ஒரு டேஸ்ட்தா
ஆ ஆனா அதாவது நா வங்காயத்த போட்டு நல்லா வங்காயத்த கூட நா கரவேப்பில போட்டு நானு நல்லா கிண்டி விட்டுட்டு அது ப்ரௌன் கலர்ல ஆன பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி தே அ அதுக்கப் ப்புறோ
முட்ட முட்ட முட்ட ஆ மஞ்ச தூள்ளா போட்டு
மஞ்சள்தூள் முட் பஸ்ட் அத ம்மோ மஞ்சத்தூள போட் ட்டு கொஞ்சமாக போட்டுட்டு அதுக்கப்புறமா முட்ட ஒடச்சி ஊத்துட்டு நமக்கு தேவையான மொளகத்தூள் போட்டு கொட்டிக்கலா ஆச்சி மொளகாய்த்தூளு அதுக்கப்புறமா கொஞ்ச கலர் டோனாஸ் சாப்பாடு எத்துக்கொட்டணுமா வெந்து நம்ம சமச்ச சாப்பாடு எத்துப் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு என்ன சில்லி பவுடு இல்லன்னா நமக்கு அ என்ன
ஆ சிக்கன் மசாலா போலாம் ஆ சிக்கன் மசாலா போலாம் பெப் ப்பர் போலா நம்மளுக்கு என்னனெல்லா இஷ்டமோ அதல்லா போட்டுக்கலா
ஆ நா பெப்பர் போட்டா நமக்கு நல்லா காரமா நல்லா
ம் நல்லா இருக்கு அத அந்த அந்த வந்து ஆப்பிமா பவுடரு வாங்குறீங்க பாத்தீங்களா அது மாரி வந்துரு
ஆ அது ஆ பெப்பரு போட் ட்டு நல்லா களறி விட்டுடமனா ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் ரெண்டு அஞ்சு நிமிஷம் ஓகேவா
ம் அஞ்சு நிமிஷம் ஓக்
ஆ அஞ்சு நிமிஷ் சூடுதா நம்ம அது உள்ள வச்சிட்டு நம்ம கலறி ஃபுல்லா அந்த சாப்பாடு கலறி விட்
ம் அது மேரி வந்து சாத வடி ம் சொல்லுங்க
மா ஃபுல்லா அது ஃபுல்லா அப்ளே ஆகிட்டோன்ன சாப்பாடு உள்ள ஃபுல்ல எல்லாமே கவர் ஆயிடோனே நம் ஒரு ரெண்டு நிமிஷ் மூனு நிமிஷோ வெந்துனோன்னே அப்புறமா நம்ம கொன்னேறோ கழிச்சியா இருக்கு ச
ஆஃப் பண்ணினு ஆனா ஆஃப் அந்த மசாலா போட்டதுக் க்கப்புறோ ஆஃப் பண்ணினு சாப்பாட்ல மசாலா ஆப்பிமா அ அ ஆப்பிமா பவுடர் போறீங்கன்னா இப்ப நம்ம வந்து சாப்பாடு போட்டுமதா அடுப்புலேதா வச்சிதா அந்த கலரன்ட்டுபோ ஆப்பிமா பவுடர் போட் ட்டு ரெண்டு கிண்டு கிண்டிட்டு மூடிட்டு ஆஃப் பண்ற வேண்டிதா அதுக்கப்புறோ அடுப்பு எறியனு அவசியோ கெடையாது
ஆ ஆ ஆனா நீ இன்னி இன் இன்னிக்கு ஒரு ரெண்டு நாள நா ட்ரை பண்ணிடுவே அப்பிடி ட்ரை பண்ணி நல்லா வந்துச்சன்னா எனக்கு யார்ரு சொல்ல குத்தாங்கன்னா எனக் இக் ராஜலெஷ்சுமி அக்கா எனக்கு சொல்லி் குடுத்தாங்க நல்லா இருந்தாலு நல்லா இல்லனாலு
உம் செரிங்க தோழா நம் பேர் வந்து யூஸ் பண்ண கூடாது தோழா இதுல
இல்ல இல்ல நா நா நார்மலா சொல்றே ஏதோ ஒரு பேரு சொல்றே ஆ நீங்க தா எனக்கு சொல்லி குடுத்தீங்க நல்லா ஒரு இன்னைக்கு நல்லா இருந்தா நல்லா இருந்தாலு என்ன ப்பக்கி நீங்க தா எனக்கு மாஸ்டர்
வேற என்ன ஒங்களுக்கு செய்ய தெரியு தோழா அம்மால்லா இல்லைங்ளா
ஆ இருக்காங்க இருக்காங்க இருக்காங்க இல்ல இல்ல வீட்லதா இருக்கே எல்லாரு இருக்காங்க பட் நா மண்டே எனக்கு நாங்க காலேஜ்ல படிக்கறனால அங்கே ரூம் எடுத்திருக்கே அங்க போய் ஸ்டே பண்ணா சப்போஸ் இப்ப நா ஒரு ஆள் தங்கணும்னாலு எனக்கு சாப்பாடு செய்ய கத்துக்கனுல்ல அதுக்கப்பறமா இன்னொன்னு என்னன்னா முன்னாடி நம்ம ஆ எப்டி சொல்றது இப்ப நம்ம பியூச்சர்ல உதவோம்ல நம்ம கத்
உம் உம் உம் உம் செரிங்க தோழா உம் செரிங்க தோழா வேற என்ன செய்ய தெரியு வேற வீட்ல என்னன்னால ட்ரை பண்ணிருப்பீங்க
நா ஆக்சுவலி பாத்தீனா இந்த சமயல பத்தி நானு சும்மா இருந்தது இன்னு ஒரு மாசோ ச உள்ளதா ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு வீட்டு வேல சேத்தெல்லா பூட்டிக்வாங்க நார்மலா இந்த வீட்ட பெருக்குறது சாமான் கழுவுறது துணி துவைக்குறது இந்த மாதிரி பேஸ் வீட்ல வந்து இதுதா செஞ்சுட்டு இருப்பே சமையல் அந்த அளவுக்கு செய்ய மாட்ட தோச சுட்றது இதுதா பண்ணுவே தவிர வேற எனக்கு அதெ அந்த அளவுக்கு சப்பாத்தி சுட்றது பூரி இந்த அப்பள வரக்குறது இந்த மாதிரி வேல சின்ன சின்ன சின்ன வேலதா செய்வே
சரிங்க தோலா மாவுல்லா பெஸ பெஸவீங்களா நீங்க வேல அம்மா பெஸஞ்சு குடுப்பாங்களா தோழா
மாவுல அம்மா பெஸஞ்சு குடுத்துருவாங்க அம்மாவு தட்டி குடுத்துருவாங்க ஆனா செய விது பண்றது மட்டு நா தா இது பண்ணுவே
உ உ
அதே மாரி பஜ்ஜி பொருளுத னாலு பஜ்ஜி இ மாவு மட்டு அம்மா கரைச்சி வச்சுருவாங்க எல்லாத்தையு மிக்ஸ் பண்ணி வச்சுருவாங்க அந்த பீஸ் பீஸாக கட் பண்ணி அதுக்குள்ளே அப்ளே பண்ணிட்டு ஆ அத கடாய்க்குள்ள போட்டு இது ப பண்றதெல்லாம் இல்ல நா பாத்த அதெல்லா நா பண்ணுவே ஏன்னா அம்மா பண்ணாலு அம்மா பண்ணாலு கரெக்டா இது பண்ண மாட்டாங்க ஆனா நா கரெக்டா பன்றுவே
சரிங்க தோலா நம்மளுக்கு குடுத்த நேரம் முடிஞ்சிச்சு தோலா அடுத்த இணைப்புல நம் ல இனைவோ தோலா
ஆ சரிங்க மிக்க மிக்க நன்றி மிக்க நன்றி